ஹலோ
ஹலோ வணக்கம் வணக்கம்மா வணக்கோ வணக்கோ வணக்கோ ஆ பேசுங்க பேசுங்க பேசுங்கம்மா பேசுங்க ஆ இப்ப சரியா இருக்கு சரியா இருக்கு பேசு
சரி சரி சரி இசையமைப்பாளர் அ ம் இசையமைப்பாளர் பத்தி வந்து நம்மலாம் பாட்டு கேட்கறதோட ரசிக்கிறதோடு சரி அதுக்குள்ள போயி யார் இசையமைப்பாளர் அப்டிங்கிறது ஆறாயிரதெல்லா இல்ல அ நம்ம வீட்ல டி வி இல்ல மேக்சிமம் பாக்குறதுக்கு இந்த செல் இந்த செல்லுல அப்பைக்கு அப்ப பாக்குறது வுடோ சரி ஒங்களுக்கு தெரிஞ்ச இசையமைப்பாளர் பத்தி சொல்லுங்களே
எனக்கு தெரிஞ்ச இசையமைப்பாளர் வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல வந்து ஏம் ராஜா இசையமைப்பாளரு பாடகர் ருந்தார்
சரி சரி அ
அவரு வந்து பாத்தீங்கன்னா அந்த அங்க அந்த காலத்தல வந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்தி ஐம்பத் த்தாறு ஐம்பத்தேழு ஐம்பத்தெட்டு அறுபது அறுபத்தஞ்சி வரைக்கும் எழுபது வரைக்கும் அவரு தான் அப்ப அதாவது ச நல்ல ஒரு இசையமைப்பாளர் நல்ல ஒரு மெலோடியான இந்த கல்யாண பரிசுங்கிற படம் எல்லாம் அவர் தான் இசை அவர தான் பாடல்லா நல்ல அருமையான பாடலாகருந்துருக்கும் உங்களுக்கு தெரியுமானு தெரியில அடுத்தது ஆமா ஆமா அடுத்த இசையமைப்பாளர்கள் வந்து அடு வந்து எம் எஸ் விஸ்வநாதன் கே வி மகாதேவன் வி குமார் இந்த மாரி பாத்தீங்கன்னா அவர்கள் அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒரு காலத்துல வந்து கொடிகட்டி பறந்தாங்க நல்ல நல்ல இசையா குடுத்தாங்க
ஆ எம் எஸ் விஸ்வநாதங்கறது நம்ம இப்பக்கி இப்ப இ அ லேட் ட்டா தா எறந்தாரு அதனால அவர மட்டும் எனக்கு தெரியும் ஆ ஆ ஆ
ச்சாக அவரு வந்து இந்தியா சினிமாவோட வந்து அ ஒ இந்திய திரை இசைய மாத்தி அமைச்சர் வந்து அவரு அமைச்சாது எப்படின் கேட்டீங்கன்னா ஐத்தியதிரை செயல் வந்து முன்னாடி ஆதி காலத்தல பாத்தீங்கன்னா ஒரே வந்து பாத்தீன்னா சங்கீத படங்களள தான் படிக்கிட்டு சின்னப்பா தேவர் அ தியாகராஜ பகதூர் அந்த மாரி பாத்தீங்கன்னா அந்த மன்மத லீலை வென்றோர் அந்த பட அந்த மாரி பாடல் தா க்ளா ஒரு படத்துல பாத்தீங்கன்னா இருபது பாடல்கள் இருக்கும் அந்த காலத் ஆ அந்த காலத்துல ஒரு பாடல் இதுல வந்து இருபது பாடல்கள் இருக்கும் அது பாத்திங்கன்னா வெறும் சங்கீத பாடல்களா தா இருக்கும் சங்கீதம்னா வந்து அந்த ம் அ ஒரு கர்நாடிக மியூசிக் ஓட சந்த ச கர்நாடக இசை தியோட சம்பந்தப்பட்ட பாடல் மாரி தான் இருக்கும் அப்போ அத வந்து மாத்தி தி ஒடச்சது வந்து எம் எஸ் விஸ்வநாதன் எம் எஸ் சி விஸ்வநாதன் எம் எஸ் விஸ் வாதன் தான் காலத்துக்கு தகுந்த மாரி டுயட்டு பச்சைக்கிளி முத்துச்சரம் இந்த மாரி படங்கள்லாம் வந்து எம் ஜி ஆருக்கு சுவாஜி கணேசஷ் திரும்ப மத்திய ஜெய்சங்கர் இந்த மாரி அவர்களுக்கெல்லாம் வந்து ஆ ஒரு நல்ல ஒரு ஒரு நாகரீகமான இசையை கொறுடுத்தவர் அவரு
ஆ சேரி செரி
ஆமா அப்ப அந்த காலகட்டத்துல யார் யார்து சங்கர் கணேசனு ஒரு இசையமைப்பாளர் இருந்தாரு சங்கர் கணேசி இசையமைபாளர் அவர் ஆமா அவரும் அவரும் கும் நல்ல நல்ல நல்ல நல்ல ஒரு தரமான பாடல்கள அவர எல்லாம் குடுத்தாரு அவரு எல்லாம் வந்து பாத் ஏன்னா எம் ஜி ஆர் சிவாஜி கணேசன் அனைத்து நெறைய இசையம் நெறைய நடிகர்களுக்கு வந்து அவரோடைய இசையும் உதவி இருக்கு
ம் ம்
அவரு அவர் அந்த காலகட்டத்தல பாத்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா பாடல்கள்லாம் அப்டியே ரம்யமா இருக்கும் கேக்கறதுக்கு நீங்க எப்ப கேட்டாலா
ஆமா ஆமா இசை கம்மியா இருக்கும் ஆ ஒளி அதிகமா இருக்கும் அதாவது பாட்டு பாட்டு நல்லா தெளிவா கேக்கோ
தெளிவா கேக்கும் த இசை வேற கேக்கும் ஆ அத க கவிதை வே ஒரு பக்கோம் ஒரு வரிகள் வேற
இல்ல இப்பைக்கு உள்ள இப்பைக் உள்ள இசையோட கம்பேர் பண்ணைலே இப்போ வந்து பாத்தீங்கனா ஒரே எறச்சலா இருக்கு பாட்டு என்ன வரீங்கறதே புரியாது
அ இதுதா இப்பல்லா வந்து இப்ப வரிகள் கெடையாது ஒரு வந்து சத்தந்தா
ஆதா அப்ப உள்ள பாட்ல வந்து வரிகள் தெளிவா புரியு அந்த அர்த்தமு கரெக்டா தெரியு
அப் அப்ப அப்ப உள்ள இசையப்ப எல்லா பயன்படுத்துனது என்னன் கேட்டீங்கன்னாக்க வந்து இந்த பூல மாரி இந்த நவீன மாமா எலக்ட்ரானிக் இந்த மாதிரி தேன்லா கடையாது அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தோல் தோல் கருவி அத எடுத்து பாத்திங்கன்னா இந்த கிட்டார் பேஸ்கிட்டார் இந்த மாரி ப்யானோ அதுமாரிதா பயன்படுத்துவாங்க வயலின் வயலின் ஆமா அதுமாரிதா பயன்படுத்துவாங்க ஆ இப்போ வ மின்மயமாக்கப்பட்ட கருவிய எல்லா அப்ப கம்மி
ஆமா ஆமா கண்டிப்பா
ஆமா இப்ப வந்து பாத்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து மின்மயமாக்கப்பட்டது அதோட அதுக்கு அடுத் த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு எழுபத்தி ஆறாம் ஆண்டு வந்தாரு இசையமைபாலர் இளையராஜா
உ
அந்த அந்த இளையராஜா வந்து பாத்திங்கன்னா இந்திய சினிமாவே த அப்படியே புரட்டி போட்டவரு
ஆ எனா அவரு கொட்டா குச்சிலலா இசை வெச்சாரு இசைய ஆரம்பிச்சாருங்க
தொட்டதெல்லா இசைதா நீங்க க இப்டி கல்லத்துக் கல்லத்துக்கி இப்டி தண்ணில போட்டாலு அது ஒரு இசையாதா இருக்கு
ஆமா ஆமா கண்டிப்பா இப்போ இப்போ வரையு வந்து பாத்தீங்கன்னா ஆ நல்லாக்கு அப்ப ரீசண்டா பாத்தீங்கன்னா சிம்போனிக்கு வரையு அவரு இன்னு பண்ணிகிட்டு இருக்காரு
அதேதா அதேதா
அ ஆ
அதனால வந்து அன்னிக் என்னான் இப்போ வந்து அத அடுத்தது இந்திய சினிமாவே சினிமா திரை இசையே முன் ப அப்டியே திருப்பி போட்டவரு வந்து யாரு கேட்டிங்னா இளையராஜா இளையராஜாவுடைய இசைல வந்து மத்த இசை இசையமைப்பாளர்களுக்கு இளையராஜாவுடைய இசைக்கு வந்து நறைய வித்தியாசோ இருக்கு
ஆ கண்டிப்பா ஆ
அது எப்டி செய் வித்தியாசோ இருக்கும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து
ஆ சொல்லுங்க
து இளையரா ஒரு அது ஒரு இசை தனியா இருக்கு ஒரு பூவாடுதுன்னா ஒரு பூவாடுதுன்னா அதுக்கு ஒரு தனி இசையா இருக்கு ஒரு வாளில தண்ணி ஒ தண்ணி ஊத்துதுன்னா ஒரு எடத்துல தண்ணி ஊத்துதுன்னா அந்த தண்ணி ஊத்துக்கு அந்த அந்த தண்ணி சொட்டு சொட்டா ஊத்துது பாத்தீங்ளா அது ஒரு இசை தனி மேனேஜி
ஆமா ஆமா ஆ
அதூ அ அது மாரி இளையராஜாவுட ஆமா இளையராஜாவுட இசை வந்து பாத் தீங்கனா நீங்க எப்ப எந்த டைம்ல எந்த பா எந்த பாடல் கேக்றனாலு அது ஒரு தனிமையான இச
அதா அதா தொலைதூரோ எங்கயாச்சு ரொம்ப தூரோ நா கார்லயோ பஸ் பஸ்லயே போறோமுனா அதிகபட்சோ வந்து இளையராஜாவுடைய பாட்டுதா ஓடிகிட்ருக்கு
ஆமா ஆமா ஆமா
அதனால இளையராஜா வந்து பாத்தீங்கன்னாக்க அது காலத்தின் அழியா பொக்கிஷன்றது மாரி இளையராஜா ஓட
அ ஆமா ஆமா
மனித உ மனி மனிதன் மனிதனுக்கு தமிழ் எண்னைக்கு ஒரு தமிழ் எண்னைக்கு அழியுதோ அது வரைக்கு இ இளையராஜாவோட இசை இருக்கு
இசை இருக்கு இசை இருக்கு கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா ஆ
அந்த மா அந்த மாரி ஒரு இசையமைப்பாளர் சரிங்களா இளையராஜாவோட இசையெல்லா வந்து அவரெல்லா அவ அவ அவ அவ அவர் வாழ்ற காலத்துல நம்ம வாழ்றன்குறது ஒரு பெரிய ஒரு பொக்கிஷமான ஒரு இது அது உள்ள போய் பாத்து நம்ம நுழஞ்சு பாத்தோம்னாதா இப் டி தெரியு என்னன் தெரியு ஒரு பாடல் நம்ம வந்து மேலோட்டமா ஒரு பாடல கேட்டு போயிடுவோ பாட்டு நல்லா இருக்கு நல்லா இல்ல. புரியுதா இல்லையா அவ்ளவுதா நம்மளோட இதுக்கு நமக்கு ரசிக்க தெரிஞ்சது
ஆ
ஆனா அந்த பாடலுக்குள்ள அந்த இளையராஜா என்னன்ன பண்ணிருக்காருனு அத வந்து பாத்து கேட்டீங்கன்னாக்க எந்த ஒரு மனித வியந்து போவாங்க. இசை தெரிஞ்சவங்களே வந்து உண்மையிலே வந்து நம்ம இசை தெரியாதவங்களே எவ்வளோ தூரோ பேசிட்டு இருக்கோ
ஆமா வ அந்த நுணுக்கு அந்த நுணுக்கம்லா இசை தெரிஞ்சவங்களுக்கு தா தெரியு அத நுணுக் கம் எல்லாமே ஆ
அது எப்டி இந்த எடத்துல என்ன பயன்படுத்திருக்காரு இது எதுக்கு எப்டி பயன்படுத்திர்காரு இந்த இதுல ஒரு வரி இப்டி போயிருக்காரு அது எதுக்கு இந்த இடத்துல இப்டி வருது அது அவங்களுக்கு தா தெரியு ஆனா வந்து அந்த ஒவ்வொரு இசையும் இளையராஜாவோட ஒவ்வொரு துலிவு இசையு பாத்தீங்கன்னாக்க அப்டியே ஒரு மாறுபட்டு மாறுபட்டுதா இருக்கு அந்த மாரி உலகத்துல எல்லாமே வந்து ஒரு இசை ஒரு பாடகர்களுக்கோ இல்லாட்டி ஒரு ஒரு ஆ அந்த இசை அது இசை கருவி வாசிக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு வந்து மத்தவங்களுக்கெல்லா சொல்லி் கொடுப்பாங்க ஒரு எடத்துல வந்து நீங்க இப்டி வந்து ஒரு குரொ ஒரு ஒரு ஆள் இரு ப்போ நீங்க எந்த மாரி வாசிக்கணு நீங்க எந்த சுதியில வாசிக்கணு நீங்க எந்த சுதியில வாசிக்கணு நீங்க எந்த சுரத்துல வாசிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருப்பா சொல்லி குடுப்பாங்க இளையராஜாட்ட மட்டு இளையராஜாட்ட மட்டு அது கெடையாது அந்த அந்த அந்த இது அந்த தொழில்நுட்ப அவர்ட்ட கெடையாது. அவர் என்னன்னு கேட்டீங்கன்னா அவரு அவருக்கு என்னென்ன இசை எந்த எடத்துல வரனு எல்லா பேப்பர்ல எழுதி குடுப்பார்
ஆமா ஆமா நோட்டு அது வந்து நோட்டு வந்து எப்டின்னா அந்த இசைக்குன்னு ஒரு மொழி இருக்கா அதுல வந்து இது பண்ணி கொடுப்பாங்க ஆ
சோ வந்து பாத்தீங்கன்னா அந்த நோட்ஸ் எப் இருக்கு பாத்திங்கன்னா இந்த இசைக்கருவி வயலின் இந்த எடத்துல இப்டி வரணு இப்டி வரணு அ கிட்டார் இந்த எட துல இப்டி வர்ணு இப்டி வர்ணு அ பியானோ இந்த எடத்துல இப்டி வர்ணு இப்டி வர்ணு இது இந்த எடத்துல இப்டி வர்ணு இப்டி வர்ணு இந்த எடத்துல இப்டி வர்ணு கிரானட்டு இப்டி வர்ணு பே ஃபேஸ்கிட்டார் இப்டி வர்ணு கிட்டார் அ கு இப்டி வர்ணு தபேலா இப்டி வர்ணு எல்லாத்துக்கு ஒவ்வொருக்கு ஒவ்வொரு ஒவ்வொருக்கு நோட்ஸ் எழுதி குடுத்துருவாரு அவர் கொடுத்து வ இந்த எடத்துல இத்தன நம்பர்ல இத்தன எழுதுவீங்கன்னாக்க அவரு மனசுல என்ன நெனைச்சிருக்காரோ அங்க வரு அது உலகத்துல எந்த இது எந்த ஒரு ஞானி கிம இந்த மாரி ஒரு அற்புதமான ஒரு வரோ கெடைச்சதே கெடையாது.
ஆமா இன்னிமே ஒருத்தவங்க பொறந்து வந்தான்னு இது மாரி இசையமைப்பாங்க அ இச்
ஆமா தெரியவே தெரியாது ஏன்னு கேட்டீன்னா இந் த மாதிரி ஒரு தொழில்நுட்பத்த பயன்படுத்துறது இளையராஜா மட்டு தா மத்தவங்கனா சொல்லி குடுப்பாங்க சார் இந்த மாரி இந்த தாளத்துல வாங்க இந்த தாளத்துல வாங்க. இந்த சுரத்துல நீங்க பாடுங்க இந்த சுதியில நீங்க பாடுங்க இந்த சுருதில நீங்கள் வாசிக்கனு வந்து மத்த இசையமைப்பாளர்லா சொல்லி கொடுப்பாங்க ஆனா வந்து இவரு சொல்லி தரமாட்டாரு ஒருதடவ பேப்பர்ல எழுதி கொடுத்து ஒவ்வொருபோ ஒவ்வொரு பிட்டும் இந்த இந்த இதுக்கு இந்த நோட்ஸ் சுகுந்த உங்க வாய்ஸ்க்கு இந்த நோட்ஸ்க்கு பேப்பர குடுத்துட்டாருனா முடிஞ்சு போயிருச்சு அவருக்கு வேல பாடகர்கள் என்னைக் என்ன பாட யார் பாடணமோ அந்த பாட்டு இந்த இடத்துல இவர் பாட சித்ரா பாடணு எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடணு அத கரெக்டா அவங்களுக்கு எழுதி கொடுத்துருவாரு ஆனால் மத்த இசையமைப்பாளர்கள்டெல்லாம் இந்த மாரி வந்து ஒரு அதிசயம் இல்லவே கிடையாது அதே மாதிரி சங்கீதவித்தத்திலு செரி சாஸ்திர சங்கீதத்திலு செரி இளையராஜா வந்து நெறைய பாடல்கள பயன்படுத்தியிருக்காரு மத்த இசையமைப்பாளர்களோட மத் த இசைய அப்பாளர்களோட இந்த சிந் இந்த சிந்த பைரபினு ஒரு படம் வந்து கேள்விப்பட்டீக்காள சிந்து பைரவி கேள்விப்பட்டிகலாமா
சிந்து பைரவி ஆ சிந்து பைரவி
அந்த சிந்து பைரவில உள்ள இசை அத்தனை இசையுமே சாஸ்திரிய சங்கீதய இசை அந்த இசை வந்து பே கே பாலச்சந்திரு சார் வந்து என்னன்னு கேட்டீன்னா இசையமைப்பாளர் இளையராஜட்ட வந்து போ கடைசி வரைக்கு வரவே இல்லை என்னைக்காவது ஒரு நாளைக்கு இளையராஜா வந்து எனக்கு நான் வேற இசையமைப்பாளர் போட்டு வி குமார் எம் எஸ் வி விஷ்நாதன் இருக்காரு இருக்கார் அவரை பண்ணிக்கிறன் நான் வந்து இளையரா ஜா வந்து பா இது நான் வந்து பண்ண மாட்டேன் அவருக்கும் எனக்கு சம்பம் சரியா வராது அவரு கால்ல போயிட் நம்மளால விழுக்க முடியாதுன்னு ஒரு கர்வமா இருந்திருக்கரு தடு்க்க முடியாத காலத்தில் செ சிந்தூர்மைக்க சிந்து பூர் கதை எழுதிட்டு வந்து போயிருக்காரு இளையராஜா கிட்ட இவறே போயிருக்காரு அப்ப இளையராஜ என்ன சொல்லிருக்காரு நீங்க ரொம்ப லோட்ட வந்துட்டீங்கன்னே அது சார் லோட் லோட்ட வந்துட்டீங்க நான் உங்களுக்கு நல்லபடியா பண்ணித்தரன்னூ பண்ணியிருக்காரு பாடல கேட்டொன்னே அப்படியே பிரமிச்சி போய்டிட்டார் அவுரு யாரு இளையராஜா நம்ம தான் தவறு பண்ணிட்டோ இளையராஜாட்ட போகாம அப்டின்டு அதே மாரி புது புது அர்த்தங்கள்ல அவரே வந்து பாத்திங்கன்னா இசை விலகிட்டாரு ஏன்னா இளையராஜாவுக்கு வந்து ஒரு ஒரு ஒரு இடத்துல வந்து திருத்த பண்ண இன்னொரு ஆள் திருத்தம் பண்ண கூடாது நா பண்ணோட இசை என்னோட இசை மட்டும்தான் இருக்கணுனு பாலச்சந்திரு வந்து வேற ஒரு ஓ ஒருத்தர வச்சு ஒரு இடத்த ஒரு ஒரு சேவன் கொடுத்துட்டாரா அதனால வந்து அ அவரு அன்னையில இருந்து இளையராஜாவுக்கு பாலச்சந்தருக்கு வந்து கொஞ்சோ மனசு சா வந்து அவங்க ரெண்டு பேரு வந்து பிரிஞ்சு பிரிஞ்சிட்டாங்க அத அடுத்துதான் அதுக்கபுறோ தான் வந்த பாலச்சந்திர வந்து ரோஜான்னு ஒரு படம் தயார் பண்ணாரு அந்த அந்த ரோஜாங்க தர பொறுத்த ஏ ஆர் ராகுமான கூட்டு வந்தாரு
அ
ஏ ஆர் ராகும்மான் வந்து பாத்தீங்கன்னா அவரோட இசை வேறு மேற்குத்தி இசை எல்லாமே மேற்கு தீசை தான் சத்தம் அந்த சினிமாவே இந்தியா சினிமா வரலாற்றிலேயே இசையை மாத்திவுட்டவர் வந்து பாத் தின்னா இவரு ஏ ஆர் ரகுமான் இன்னைக்கு இந்த சத்தோ சொல்லியும் பத்தீலா டம்மு டும்முன்னு சவுண்ட் சத் தோ அந்த சத்தம் பாட்டு கேட்க முடியல பாட்டு வரி கேட்க முடியல எந்த படத்தில என்ன பாட்டுன்னு கேட்க முடியுப்பசொல் புரியு பத்தேளா அந்த ஆ வந்து அ இது ஒரு ஒரு அத உருவாக்குனது வந்து யாருன்னு கேட்டீங்கா ஏ ஆர் ராகுமான் தான் ஏ ஆர் ரன் மான் அவரோட இதுலேயே நல்ல மியூசிக் நல்ல தரமான மியூசிக் எல்லா இருக்கு ஏன்னா அந்த சங்கீதத்துல பாத்தீங்கன்னா அந்த அஞ்சலின் ஒரு படோ வந்தது அதுல எல்லா பாட்டு நல்ல நல்ல பாட்டு எல்லா ராகத்தோட வர பாட்டு தா அதே மாரி பாத்தீங்கன்னா அந்த ஜீம்ஸ்ன்னு ஒரு படோ வந்துருக்கு அதுல அந்த கண்ணோடு காண்பதெல்லாம் தலைவான்னு ஒரு பாடல் இருக்கு சரிங்களா அந்த பரதநாட்டிய பாடல் அந்த பாட்டு வந்து பாத்தீங்கன்னா அந்தக் எந்த காலகட்டத்திலு சரி எப்போவு கேட்கற பாட்டு அந்த பாட்டு வந்து பாத்தின்னா நல்ல ஒரு கிளாசிக்கலான பாட்டு அந்த பாட்டு ரகுமான் பாத்துலயு நல்ல நல்ல பாட்டுகள்ல்லா இருக்கு ரகுமான் வந்து தா ஆமா தலைச்சிறந்த பாடகர் அதுக்கு அப்புறோ பாத்தீங்கன்னாக்க வித்யாசாகர் வித்தயாசார்னு ஒரு இசையமைப்பாளர்ந்தார் நீங்க கேள்விப்பட்டிங்களான் என்னன் தெர்ல்ல அத வித்யாசாகர் ஆமா வித்யாசாகரு அப்படிதா வித்யாசாகர் வந்து அவரு வந்து மெலோடியிலு சரி ஒரு சங்கீதத்து நல்ல சங்கீத கத்தவர் அவரு
ம்
அவரு ஆந்திராக்காரதா அவர் வந்து பாத்தீங்கன்னாக்க சங்கீதம் நல்லா கத்தவரு நல்லா கத்துக்கிட்டு இ சையமைப்பாளர் ஒரு நல்ல இசையமைப்பாளர் வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா ஆ இவர் ஆ வித்யாசாகர் அதுக்